ஹலோ
ஆ கேக்குதுல்ல
ஆ கேக்குது கேக்குது என்ன பண்ட்ருந்தீங்க
அ இல்ல எங்க அம்மா வந்து ந்து எதோ வாட்ஸ்அப்ல எதோ பாக்கணுன்னு சொன்னாங்களா அதுனால தா குடுத்தே
ஸ்ரீ ராமுக்கு
இன்னைக்கு எங்க அக்கா பையனுக்கு வந்து பர்ட்டே
ஓ அப்டிங்களா
கசினோட பையனுக்கு பர்ட்டே அதா அவனோட போட்டோஸ் எல்லா பாக்கணு அப்டின் சொல்லி கேட்டாங்க அதா
அப்ப இன்னைக்கு சாய்ந்தரோ உங்களுக்கு பார்ட்டிதான்
இல்ல இல்ல அவங்க வெளியூர்ல இருக்காங்க அதுனால எங்களுக்கு பார்ட் ட்டி இருக்காது அவுங்க வேற ஸ்டேட்டு
ஆ ஓகே ஓகே நா இப்பதா டிவில ஒரு புது ப புது படம் போட்டாங்க இந்த துரந்தர் கேள்விப்பட்டீங்களா நீங்க துரந்தர் பாத்தீங்களா ஆ அதுதா ரெண்டாவது பார்ட் இப்பதா இப்ப ரெண்டாவது பார்ட்டு தா போட்ருந்தாங்களா அதா செக் பண்ணிட்ருந்தே
லாங்குவேஜ் தான
ஆ அது ஒரிஜுனல் வந்து ஹிந்தி ஆனா தமிழ்லயு டப் பண்ணிருக்காங்க
அப்படியா
ஆமா இப்பதா தமிழ்ல போட்ருக்காங்கள லோக்கல் சேனல்ல
லோக்கல் சேனல்ல போட்ருக்காங்களா
ஆமா
புது படந்தான அது
இல்ல லோக்கல் சேனல்ல இது ரெண்டாவது டைம் போட்றாங்க
அப்டியா
போன வாரோ போட்டாங்க ஆனா நா பாக்கும் போது பாதிப் படோ முடுஞ்ச்சு
அதுனால இப்ப ஃபஸ்ட்ருந்தே பாக்க உட்கான்ருக்கீங்களா
அதுதா எப்பவுமே லோக்கல் சேனல்ல புது படோ எல்லா சீக்கரமா போடுவாங்க
ஓ
எங்க வீட்ல நெறைய லோக்கல் சேனல் வருமா நா அதுல செக் பண்ட்டே இருப்பே அதுல புது படோல்லா நெறையா போடுவாங்க அடுத்த வாரோ அடுத்த வாரோ எண்டிங்கெல்லா நீங்க பாத்தீங்கன்னா கருப்பே போட்ருவா
அ ஸ்டக்காய்
என்ன சொல்றீங்க ஆ சொல்லுங்க
நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்க மாட்டிங்குது
சுத்தமா கேக்கலையா
ஆ இப்ப கேக்குது கொஞ்ச நேரோ முன்னாடி நீங்க பேஸ்னது கேக்கல
மேபி எதுவு நெட்வொர்க் இஷுவா இருக்கலா ஏன்னா நேத்து நைட்டுல இருந்தே நெட்வொர்க் இஷு பொயிட்டு தா இருக்கு
அப்டியா
ஆ நா இப்பதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கு போன்ல நியூஸ் வருல்ல அதுல பாத் த்துட்ருந்த
ஓ
நீங்க எப்டி எல்லா மூவியு பாப்பீங்களா துரந்தர் அதெல்லா பாப்பீங்களா இந்த மாரி அக்க்ஷன் படோ
அப்படியெல்லா நா அதிகமா மூவிஸ்ஸே பாக்கறதுல்ல
பாத்தா எந்த மாரி பாப்பீங்க
பாத்தா ஒரு ஃபீல் குட் மூவி மாரி இருக்குறதெல்லா பாக்குவ இப்போ ஹப்பி ரா ஹப்பி ராஜ்ன்னு ஒன்னு வந்துதல்ல
ஆமா
அது அது ரீசன்டா பாத்த அது எனக்கு ரொம்ப புடிச்சது அந்த மாரி இருக்கற படமெல்லா பாக்குவ
ஓ அக்ஷன் படோ இந்த பேய் படோல்லா பாப்பீங்ளா
ஆ பேய்படம் பாக்குவ ஆனா அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்காது நெறைய ரீல்ஸ்லெல்லா பாத்து சூப்பரா இருக்கு அந்த மாரி எல்லா சொல்லுவாங்க போய் பாக்
ஆமா
அப்டி எல்லா நா நா ரொம்ப டெரரா இருக் கு போல ரொம்ப டெரரா இருக்கு பயந் துருவோமோ அப்டின்னுல்லா நெனச்சுட்டே போய் அதுல ஒண்ணமே இருக்காது
இப்ப அந்த அளவுக்கு டெரரா ஒண்ணு மூவில வைக்கவே மாட்டாங்க நா கொழந்தைங்க இப் இப்பெல்லாம் ஒண்ணுமே கேக்காம எல்லா படம் பாக்கறனால
ஆமா நீங்க பேய் படமெல்லா பாக்குவீங்ளா
ஆ பாப்ப பாப்ப எல்லாமே பாப்ப எனக்கு புது படோ மட்டு போது அது எது பேய் படோ எந்த மொழி எது இருந்தா கூட பிரச்சனல்ல உக்காந்து பாத்துருவ
ஓ
சும்மா ஏதோன்னு டைம் பாஸ்க் கெடைக்குதுன்னா உக்காந்து பாப்ப
நா வந்து எல்லாமே பாக்க மாட்ட இந்த ரீல்ஸ்ல எல்லா நல்லா இருக் கு நெறைய ரிவ்யூஸ் எல்லா சொல்லுவாங்கல்ல
ஆமா
அத வச்சு நல்லா இருக்குன்னா போய் பாக்குவ வாழாடூ பாத்த
நா அது இன்னு பாக்கணு ரெண்டாவது பாட்டு கொஞ்ச நாள் முன்னாடிதா ஜியோ ஹாட் ஸ்டார்ல விட்டாங்களா
ஆம்
அதா பாக்கணுன் இருக்கே நல்லா இருக்கா அந்த படோ
ஆ நல்லாருக்கு
இப்ப இன்ஸ்டாக்ரம்ல ஒரே அந்த ஒரு இங்லீஷ் படோ வந்திருக்குல்ல ஒப்செஷனுன்னு
ஆமா
அதுதா ஃபுல்லா போய்ட்ருக்கு
அது பாத்துட்டீங்ளா
இல்ல அது இன்னு தேட்டரா தா இருக்கு ஓட்டிடி எதுலயோ விட்டா பாப்ப
ம்
நெட்பிளிக்ஸோ எதுலயோ விட்டா உக்காந்து பாக்கலா
உங்க அக்காவெல்லா என்ன படிச்சட்ருக்காங்க
எங்க அக்கால்லா படிச்சு முடிச்சுட்டாங்க ஒரு அக்கா கல்யாணோ ஆயிடுச்சு ஒரு அக்கா வந்து ஜாப் போயிட்ருக்காங்க
என்ன ஜாபு
சும்மா இந்த அக்கவுண்டன்ட் இந்த டேலி அதெல்லா பண்ணுவாங்களா
ஆமா
அந்த மாரி ஜாபுக்கு
ப்டியா
ஆமா உங்க தம்பி எப்புடி ஸ்கூல் படிக்கிறானா
ஆ ஸ்கூல் படிக்கிறா
ம் அவ எப்டி நீங்க சொல்லி எல்லா தருவீங்களா பாடங்கள்ல்லா நடத்துவீங்களா
அவனுக்கு நடத்துவே எப்போ ஆச்சு அவன் அவன் நல்லா படிக்கிவா அவன்
அப்புடிங்களா
ஆ அதனால அதிகமா நான் சொல்லி தர வேண்டிய தேவையில்ல சொல்லி் குடுக்காமே அவன் நறைய எல்லாமே படிச்சிருவான் மேக்ஸ் மட்டும் வந் ந்து மேக்ஸ் மட்டும் வந்து கேப்பான் அவ்ளோவுதா மத்ததெல்லா அவன் படிச்சிருவான்
மேக்ஸ்ல எல்லாத்துக்கும் புட்டுக்கும்
ம் அவனு மேக்ஸ்ல கொஞ்சோ வீக்கு
மேக்ஸ் நறைய பேத்துக்கு வராது மேக்ஸ் என்னன்னே தெர்ல எல்லாத்துக்கும் கஷ்டமாதான் இருக்கும்
ஆனா எனக்கு மேக்ஸ் தான் புடிக்கும்
அப்புடிங்களா
ஆமா
நல்லா மேக்ஸ் போடுவீங்களா
ஆ
பரவால்ல இன்ன ஃபர்ஸ்ட் டைம் யாருட்ட இருந்தோ கேக்குற மேக்ஸ் புடிக்கிதுன்னு
மேக்ஸு என்னன்னு தெரில மேக்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டிங்கா இருக்கற மாரிருக்கும் எனக்கு
இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஆனா அந்த இப்ப நீங்க ட்ரிக்னாமென்ட்ரி அதெல்லா பாத் த்தீங்கன்னா நறைய ஃபார்முலா இருக்குமா
எனக்கு இந்த மேக்ஸ்ல ஒண்ணு புடிக்காதுன்னு இந்த ட்ரிக்னாமெட்ரி மட்டுந்தா
அதான் அந்த ஃபா இந்த ஃபார்முலா அதெல்லாம் மனப்
அதுவும் டென்த்து டென்த்து ட்ரிக்னாமெட்ரி எனக்கு புடிக்கும்
ஆ டென்த்து ட்ரிக்னாமென்ட்ரி நல்லா இருக்கும் இந்த லெவன்த்து டுவெல்த்து சுத்தமா நல்லாருக்காது இருக்காது
டுவெல்த்தும் கூட பரவால்ல அது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் லெவன்தோடதெல்லா ஐயோ
லெவன்த்தெல்லா ஐயோ டெங்ஷன் ஆயிரும்
பாத்தாலே தல சுத்தும் அதெல்லா
அதான் லெவன்த்துலல்லா இந்த தேர்ட் சேப்ட்ரு ட்ரிக்னாமென்ட்ரி அதெல்லா எடுத்துப் துலே ஒரு ஒரு சாப்ட்ர்லயே இருவது எக்ஸசைஸ் வெச்சிருக்காங்க
நா ஒரு சம்மு கூட அதுல பாத்ததே கடையாது
ஒ நான் உண்மையே சொன்னா நானும் அது பாக்கவே இல்ல வெறும் ஏதோ நா அத நேப்பியர் ஸ்டேடியம்முன் சொல்லுவாங்கள்ல
ஆமா
அது ஒண்ணு மட்டும் தான் நானும் பத்தாது ஏன்னா இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்குன்னு சொன்னனால நான் வ அது மட் ட்டு தா நானு பாத்தே
அந்த சான்விஞ் தியேரம்னு சொல்லுவாங்கலே அதானே
ஆமா ஆமா
ஆ அது பப்ளிக்கு எக்சாம்க்கு வந்திருந்து
நியாபகம் இல்ல அது கேட்டாங்களா என்னன்னு
ம்
லெவன்த் அவ்ளவுக்கா ஒரு ஓரளவுக்கு தா படிச்சே நானு ஏனா ஒரு லெவன்த் ரொம்ப கஷ் டமா இருந்துச்சு எல்லா சப்ஜெக்ட்டுமே டுவெல்த் ஒரு அளவுக்கு லிப்ரலா இருந்துச்சு லெவன்த் ஒரு மாரி கஷ்டமா இருந்துச்சு
எனக்கு இன்னமோ லெவன்த் ஈஸியா இருந்துச்சு டுவெல்து தா கஷ்டமா இருக்குன்னு தோணுது
எனக்கு ஆப் ஆனா லெவன்த் என்னன்னா லெவன்த் டுவெல்த் ரொம்ப சீக்கிரமா போயிருச்சு
ஆமா
அதனால ஒண்ணுமே புரியறதுக்கு அவ்ளோ கரெக்டா டைமே இல்ல இப்பதா கொஞ் அஞ்ச நாள் முன்னாடி வந்த மாரி லெவன்த் எல்லா போச்சு டென்த் எல்லா ரொம்போ ஆ டென்த எல்லா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்லோவாதா போகு
ஆமா
ஆனா மேக் ஸ் எல்லா நம்ம ஒரு பிஃப்து சிக்ஸ்த் வரைக்கு படிச்ச வரைக்குதா நல்லதா இருந்துச்சு இந்த ஒன் டூ த்ரீ என்றது கூட்டுறது கொறைக்கிறது
எனக்கெல்லா மேக்ஸ் அப்ப புடிக்கவே செய்யாது ஒரு சிக்ஸ்த்து வரையு மேக்ஸ்சே எனக்கு புடிக்காது சுத்தமா புடிக்காது அதுக்கப் பறோ தா எங்க அண்ணாவெல்லா வந்து எயித் தோட மேக்ஸ் செவன்த்தல வந்து லாக் டவுன் அப்டியே போயிடுச்சா எயித்தல வந்து நல்லா கவனிச்சுக்கணு அப்பதா வந்து ஈஸியா இருக்கு அந்த மாதிரில்லா சொன்னாங் அப்ப இருந்துதா நா கிளாஸே கவனிக்க ஆரம்பிச்சே மேக்ஸ்ல
நா சிக்ஸ்து வரையுந்தா நல்லா படிச்ச அதுக்கப்றோ படிக்கிறதே இல்ல சிக்ஸ்த்து வரைக்குல்லா நா கிளாஸ் டாப்பரா இருந்தே அதுக்கப்றோ இந்த லாக்டவுனால ஃபுல்லா அப்டியே போயிடுச்சு
நானு சிக்ஸ்த் வரைக்கு எப்பவுமே நா தா ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பே அதுக்கப்பறோ எய்த்து டென்துல எல் எய்த்து நைன்த்துலல்லா சுத்தமா படிக்காம ஆயிட்டே அதுக்கப்பறோ டென்த்துல தா மருப்டியு படிக்க ஆரம்பிச்சே
ஆ டென்த்ல திருப்பி கொஞ்சோ படிக் நா உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷோ கூப்டட்டா எனக்கு ஒரு வேற ஒரு கால் வருது
ஆ சேரி சேரி